தோழா
அ தோழி நீங்க என்னா பண்றீங்க
நா இப்பதா தூங்கி எந்துருச்சே ம் சொல்லுங்க ஆ
இங்கதா இருக்கே
சொல்லுங்க சாப்ட்டே நீங்க என்னா பண்றீங்க நீங்க சாப்டாச்சா
நா சாப்பல்லைங்க தோழி
ஏ சாப்பல்ல இவ்ளோ நேரோ லேட்டாவுது எப்டி சாப்டாம இருக்கீங்க ஒங்களுக்கு பசிக்கலயா
சொந்தக்காரைங்க பூறா ஊ ஊருக்கு போயிட்டாங்க வீட்ல இருந்தவைங்களா
அப்படியாத்தோழா
ஆமாங்க
சேரி ஏதோ ஒரு கடைலயாது ஒரு நாலு இட்லியா வாங்கி சாப்பிடலாம்ல கால சாப்பாடு ரொம்ப முக்கியம்
கால சாப்பாடு ரொம்ப முக்கியம்தா இல்லைன்னு சொல்லீங்க எங்க வேல சரியா இருக்குதுங்களா அதுனால
சரிங்க தோழா அது எல்லாமே எனக்கு புரியுது பட் ஆனா அவங்களுக்கு வந்து காலைல வந்து சாப்பாடு பிரேக் பாஸ்ட் அ வந்து நீங்க எக்காரணத்த கொண்டு தவிர்க்க கூடாதுன்றது உங்களுக்கு தெரியுல நமக்கு வேல நமக்கு தா இருவத்து நாலு மணி நேரோ வேல இருந்துட்டே தானே இருக்கு அத நா இல்லன்னு நா சொல்லயே
உ
சொல்லுங்க
உண்மதா உண்மதா எல்லா பழகிருச்சி அதே மாரி
இல்ல தோழா இன்ன இன்னையில இருந்து இது ஒரு இதாவே எடுத்துக்கோங்க காலைல எவ்ளோ வேல இருந்தாலு காலைல நீங்க சாப்பிட்டுட்டு தயவு செஞ்சு வேல பாருங்க ஏதா நம்ம சாப்டலனாவே நமக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு மாதிரி ரொம்ப கோவோ ஒரு மாரி பதட்டோ இது எல்லாமே வருன்னு சொல்வாங்க மோஸ்ட்லி டாக்டர்ஸே சொல்லுவாங்க நீங்க அந்த காலையில பிரேக் பாஸ்ட் சாப் ள்ளனாலே மூள வந்து எப்டி சொல்றது ரொம்ப ஒரு மாரி ஆக்டிவா இருக்காதா ஒரு மாரி டல்லா இருக்குமா அதுனால நீங்க எப்பவுமே இனிமேல் கால சாப்பாடு தவிர்காதீங்க என்னுடைய அன்பான வேண்டு புரியுது
நன்றி நன்றி நன்றி நீங்க என் என்ன பண்றீங்க
நானா நா ஹவுஸ் ஒய்ஃப் தா எனக்கு ரெண்டு பொம்பள பிள்ளைங்க இருக்காங்க
ஓகே ஓகே
எ ஹஸ்பண்ட் எ கொழந்தைங்க வந்து ஒருத்தவங்க செவன்த் படிக்கிறாங்க ஒரு பாப்பா வந்து பிபித் படிக்கிறாங்க
ஒரு ரெண்டு பொண்ணுங்களா
ஆமா எனக்கு ரெண்டுமே பொன் கொழந்தைங்கதா தோழா உங்களுக்கு கல்யானா ஆயிருச்சா இல்லைங்கள அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்களா தோழா
அப்படிலா ஒண்ணு இல்லைங்க
ஏ சொந்தத்துல எது பொண்ணு இருக்காங்களா தோழா சொல்லுங்க பாப்போ
கல்யானோ பண்ணனு ஒரு இப்போதைக்கு ஒரு விருப்போ இல்லைங்க தோழி
அப்டிங்களா சேரிங்க தோழா சீக்கிரோ உங்களுக்கு திருமண ஆகுறதுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் நானும் கோயிலுக்கு போனா உங்களுக்கா பிராத்தனை பண்ணிக்கிறே
ஓகே ஓகே ஓகே
அப்றோ நீங்க சமப்பீங்களா
ஆ நா சமப்பனே நீங்க சமப்பீங்களா
தோழா இது என்ன ஒரு கேள்வி நா தா ஹவுஸ் ஒய்ஃப்ன்னு சொல்றே ரெண்டு பசங்க இருக்கான் சமப்பீங்களானா என்ன அர்த்தோ நா சமப்பே நீங்க உங்களோட பேவரெட் டிஷ் என்னது
மீன் கொழம்பு
மீன் குழம்பு அப்றோ
அ கருவாடு
ஓகே.
அ அப்புறோ அ ஆமாமாமா அப்புறோ வந்துட்டு நான்வெஜ்ஜு. இதெல்லா நா பயங்கரமா அ வந்துட்டு சாம்பார் வெப்பே புளி கொழம்பு வெப்பே ரசோ வெப்பே. கூட்டு பொரியல் வெப்பே அப்றோ வந்து மோர் கொழம்பு வெப்பே அ அப்றோ வந்துட்டு எல்லா வகையா அய ஃபு ஃபுட்டு நா சமைப்பே. நா சமைக்காத ஃபுட்டு ஒரே ஒரு ஃபுட்டு என்னனு கேட்டீங்கன்னா பாம்புதா.
அய்யய்யோ.
ஆமாங்க நா திங்காதது ஒன்னே ஒன்னு பாம்பு மட்டுந்தா வேற எல்லாஞ் சாப்டுட்டே.
அப்டிங்ளா தோழா ஓ கே. இப்போ மோஸ்ட்லி எனக்கு இந்த மீன் கொழம் மட்டு அவ்ளோவா செரியா வராது எப்டி செய்றேன் சொல்லுங்க.
அது ஒன்னு பெரிய விஷ்யோ இல்லைங்க தோழி தோழி. நீங்க ஒரு ஒரு கிலோ மீன் எடுக்கற மார்ருந்தா நீங்க வந்துட்டு என்ன பண்ணனு சின்ன வெங்காயோ நல்லா அரிஞ்சு வெச்சுக்குணு. ன்ன வெங்காயோ அ கருவப்புல்ல அ ஆ வந்துட்டு மெளகு சீரகோ இதெல்லா த க்காளி இதெல்லா அரிஞ்சத நல்லா இவ சட்டில போட்டு வணக்கி
வணக்கி
ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்ன வெங்காயோ கருவப்புல்ல மெளகு சீரகோலா போட்டு நல்லா ஒரு வணக்கு வணங்கி அரைச்சிருங்க.
ஓகே ஃபைன் பேஸ்டாவா?
ம் ஆமாங்க ஃபைன் ஃபேஸ்டா அரச்சரணு. அதுக்கப் பறோ பெரிய வெங்காயத்த சின்ன சின்ன சின்ன சின்னதா நறுக்கி தக்காளி வெங்காயோ அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணு.
ஓகே ம்.
வதக்கணவொனே இன்னோன்னு மெயின் இம்பாட்டன் என்னா புளிய கரச்சுக்கணு.
ஓகே ஒரு நூறு கிராம் புளி போதுமா தோழா?
ம் ஒரு நூறு கிராம் போகே.
ஓகே.
நல்ல எடுத்து நல்ல அந்த பென் பைன் பேஸ்ட்டா ப அரைச்சத ஊத்தி நல்லா கொதிக்க உடுங்க. கொதிக்க உட்டதுக்கப்புறோ இந்த புளி தண்ணிய அதுல ஊத்துங்க. நல்லா கொதிக்க உட்டுடு கொதி வரும் போது அந்த மீன போடணு நீங்க.
எப்டி ஒரு ஒரு அஞ்சு நிம்ஷோ கொதிச்சா போதுமா தோழா?
ஆ போதும் போதும் போது.
ம் ஓகே தோழா ம்.
அந்த மாரிவ் ஒ இது பண்ணா போது.
ஓகே தோழா.
அது பெஸ்ட்டானதுதா.
ம்.
அதுவே பெஸ்டானதுதா நீங்க அப்டே சமைங்க.
ம்.
நல்லா வர்னு இவ கொதிச்சு வந்ததுக்கப்றோ நீங்க எறக்கி பாருங்க அதுக்கப்றோ சொல்லுவீங்க.
ஓகே இப்ப எனக்கு ஒரு டவுட்டு இப்ப ம் இந்த கருவாடுலே இந்த வாழமீன் கருவாடுன்னு சொல்லுவாங்ள அந்த வாழமீன் கருவாட எப்டி கிளீன் பண்ணுவாங்க தோழா
சுடு தண்ணி தா
சுடு தண்ணி தானா
ம் சுடு தண்ணி தா
இப்ப எப்டி சுடு தண்ணில வந்து நீங்க கருவாட போட்டுட்டு ஆ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்றோ எடுத்தா ஒரு மாரி வெந்த மாதிரி ஆயிடாதுங் தோழா ஹலோ ஹலோ கட் ஆயிருச்சுனு நெனைக்கிறே ஹலோ ஹலோ
கேக்குதுங்ளா ம் சுடு தண்ணில போட்டு நல்லா கொதிக்க உடுங்க கொதிக்க விட்டுட்டீங்கன்னா
ஆ ஓகே தோழா
எனக்கு அவ்ளோதா செய்ய தெரில நீங்க எதா செய்ய தெரிஞ்சா சொல்லுங்களே
எனக்கு நா ஒரு டிஷ் சொல்றே பட் ஆனா சிம்பிளா தா இருக்கு ஆ ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு
ஆ
வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்ளுக்கு நா வந்து ஒ ஒரே ஒரு தடவ மட்டு மஷ்ரூம் வாங்கிருந்தே அந்த மஷ் ரூம வந்து மேல வச்சு க்ளீன் பண்ணிட்டு அந்த மஷ்ரூம ஃபஸ்ட்டு வந்து நல்லா க வாஷ் பண்ணி எடுத்துட்டு
ம்
மஷ்ரூமோட மெளகாத்தூளு சீரகத்தூளு மெளகுத்தூளு கரம்மசாலா உப்பு தயிரு ஆ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டு கான்ஃப்ளார் மாவு எல்லாத்தையு வந்து உப்பு ஆ எல்லாத்தையு போட் நல்லா பெசஞ்சு ஆ ஒரு ஒன் அவர் ஊற வச்சிர்னு
ம்
நல்லா ஒன் அவருக்கு அப்றமேட்டு சட்டில வெறு எண்ண மட்டு ஊத்தி கருவேப்புல்ல போட்டு தாளிச்சு அ கொட மொளகா இருக்கு பாத்தீங்களா
ம்
அதுலயே வந்து பாத்தீங்னா க்ரீன் கலர் இந்த மாரி கலர் கலரா இருக்குல அதெல்லா போட்டிங்னா கொழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க
ம்
அப்டின்ட்டு அது மாரி நீங்க ஒரு ரெண்டு மூணு கலர் எடுத்துட்டு நீங்க போட்டு நல்லா அது லைட்டா வணக்க அப்றோ ரெண்டே ரெண்டு நார்மல் பச்ச மொளகா அதயு போட்டு வணக்கிட்டு இப்ப நம்ம அந்த பேஸ்ட்டு வச்சு நம்ம க கலந்து வச்சுருக்கோ இல்லயா
ஆமா ஆமா
அப்டியே நீங்க வந்து கொட்டிட்டு எவ்ளோ ஸ்டவ்வ ஸ்லோ ஃபிளேம்ல வைக்க முடிமோ வச்சுட்டு அப்பப்ப நீங்க மூடி போட்டர்னு மூடி போட்டு அப்பப்ப நீங்க கிண்டி விட்டிங்னா நம்ம ஊத்துற எண்ண பிரிஞ் சு வர வரைக்கு நீங்க செஞ்சீங்னா ஒரு ஃபஸ் க்ளாஸ் ஒரு மஷ்ரூம் சுக்கா ரெடி இது நீங்க வந்து தயிர் சாதோ வெறு ரைஸோட அ சப்பாத்தி நானு இந்த மாரி இப்ப சாப்பலா செம்ம டேஸ்ட்டா இருக்கு அதாவது குயிக்கா செய்றது அ நீங்க பெசறி மட்டு வைக்கறது தா அந்த டைம் தா ஆகுமே த அடுப்புல வச்சுட்டு கூட நீங்க மத்த வேல சிம்ல தான வச்சிருக்கோ மத்த வேலயல்லாம பாத்துட்டு கூட இதுலா நீங்க செஞ்சிக்கலா சூப்பரா இருக்கு அதே மாரி கோங்கராவு சொல்லி அத ஆந்திரா ஸ்டைல்ல புளிச்சகீர இருக்கு இல்லயா புளிச்ச புளிச்ச கீரய வந்து நீங்க நீங்க தனியா தான ஸ்டே பண்ணிருக்கீங்க
ம்
நீங்க வந்து இந்த மாரி செஞ்சி வச்சுகிட்டீங்கன்னா இது நீங்க பிரிட்ஜ் இல்லன்னா கூட உங்களுக்கு ஒரு ஒன் மந்த்க்கு வந்து அப்டியே சாப்லா என்னன்னா புளிச்ச கீரைய வாங்கிக்கணு வாங்கி வந்து அத நல்ல தண்ணியிலக்கா நல்ல வாஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல டிரையான காட்டன் கிளாத்ல வந்து நீங்க போட்ணு அதுல ஒரு ஈர கூட இருக்க கூடாது ந அந்த ஈரத்துல அந்த டவல் இழுத்துருதா இழுத்தட்டி ந ஆனா இதுக்கு வந்து கொஞ்சோ எண்ணெ மட்டு நல்லெண்ண மட்டு தாராளமா ஊத்திக்கலா ம் தாராளமா நல்லெண்ணெ ஊத்தி அந்த புளிச்ச கீரய வந்து அப்டியே நீங்க போட்டு நல்லா வணக்கணு நல்லா சூடா வணக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே அந்த எண்ணெய்ல அந்த கீர முக்காவாசி வெந்துர்ணு முக்காவாசின்னா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்துர்ணு
ம்
வெந்தோட்டி நீங்க எறக்க போற ஒரு அஞ்சு நிமிஷோ முன்னாடி உப்பு மட்டு போட்டு மறுபடியு ஒரு ரெண்டுநிமிஷோ நல்லா கெளறி விட்டுட்டு
ம்
அத நல்லா ஆற வச்சரணு ஆற வச்சுட்டு மிக்சில நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு
ம்
மறுபிடியு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு ஒரு வாணெலி வச்சு எண்ணெ ஊத்தி நீங்க இந்த தாளிப்பு வடகன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா
ஆமா
அத எங்க ஊர்லல்லா அத வந்து மகாலட்சுமி வடகம்னு சொல்லுவாங்க அந்த வடகத்த போட்டு தாளி ச்சிங்கன்னா சூப்பரா இருக்கு அத போட்டு நல்ல ஒரு இருவது வரமெளகாய நல்லா கிள்ளி போட்டு ஆ நல்லா உங்களுக்கு கருவேப்பில எவ்ளோ கையில கிடைக்குதோ அதயு போட்டு நல்லா தாளிச்சி விட்டு இந்த பேஸ்டையு போட்டு நல்ல சு ருள சுருள சுருள சுருளா அந்த எண்ணெ அதே மாரிதா இதுலயு அந்த எண்ணெ பிரிஞ்சி வர்ற வரக்கு நீ ஓ செக் கிலேஸ் அப்டியே ஒரு நல்ல கண்ணாடி பாட்டிலோ இல்ல டப்பர் வேர் டப்பாவோ நல்லா ஈரோ இல்லாம இருக்க இரிக்கமா இருக்கத பாத்து மூடி வச்சிட்டீங்கன்னு வச்சிகோங்களே பீங்கிச்சுக்கங்களேன் ம் தாராளமா ஒரு இருவதஞ்சி நாளைக்கி நீங்க வச்சி சாப்லா தோழா சூப்பரா இருக்கு வெறு ரைஸ் மட்டு இருந்தா போது சூடா ரைஸ் மட்டுதா இத ஒரு ஸ்பூன் எடுத்து ஆனா என்ன நீங்க ஒவ்வொரு தரையு யூஸ் பண்ணும் போது ஸ்பூன வந்து ஆ வாஷ் பண்ணிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் மாரி யூஸ் பண்ணிக்கோ அது இன்னு கொஞ்ச நாள் நல்லா அது வந்து பதப்படுத்துன மாரிருக்கு நீங்க வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் மட்டு யூஸ் பண்ணிட்டு அத கழுவிட்டு ஈர இல்லாம இருக்கு போது அத ஒவ்வொரு தரையு யூஸ் பண்ணிகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ஸா ஒரு எதுமே தேவப்படாது நல்லா கொதிக்க கொதிக்க ஒயிட் ரைஸ் மட்டு இருந்தா போது ஒரு ஸ்பூன் நெய்வு நெய் ஊத்திட்டு ஒரே ஒரு அப்பளம் பாக்கெட் மட்டு வச்சி சாப்ட்டீங்கன்னா செம்மையா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ஏ என்னோட ஃபேவரெட் ரெசிபி இது வந்து எங்க அக்கா பையன் ஊருக்கு போய்ருக்கும்போது நா செஞ்சி குடுத்த அவன் ஒவ்வொரு தரவயு சொல்லுவான் சித்தி எனக்கு இது மாரி செஞ்சு குடுங்க எனக்கு இது ரொம்ப புடிக்கு அதாவது ரொம்ப ஆக்சுவலா அவன் வந்து ஃபாரின் போயிருந்தாப்புல
சேரிங் சேரிங்க
அந்தமான் போயிருக்கும்போது ஆக்சுவலா ரெண் நாள் சாப்பாடே இல்லப்பா அவுங்ளுக்கு என்ன பண்றது தெரியலன்னும்போது அவுள் மட்டுந்தா அந்த ஊர்ல கெடச்சிச்சு ஸோ அவுளயே வெச்சு தண் சோ ச ரைஸ் மாரி ஆக்கி என்ன சாப்லான்டு இத போட்டு சா ருக்காங்க அதா சொல்லுவான் சித்தி சூப்பரா இருந்துச்சு இந்த ஊர்ல வந்து ரைஸ் அவ்ளவா இல்ல இருந்தாலு வந்து அந்த ஊரு ச இதுக்கே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்டின்ச்சே சொல்லுவாப் சூப்பரா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்டி இருக்குனு சொல்லுங்க உங்க அம்மா அப்பால்லா எந்த ஊரு தோழா ஹலோ
ம் கேக்குது
உங்க அம்மா அப்பால்லா எந்த ஊரு தோழா
அ அம்மா அப்பால்லா குளித்தலை
குளித்தலையா குளித்தலைல என்ன ஃபேமஸ்?
குளித்தலைல ஃபேமஸ் வந்துட்டு மீன்தா ஃபேமஸ்
மீன்தா ஃபேமஸா எப்டி அந்த ஊர்ல குளத்துலயே மீன் புடிப்பாயிங்ளா
ம்
அ அந்த ஊர்ல குளத்துலயே மீன் புடிப்பாங்ளா தோழா
அது கொளொ இல்லங்க காவேரி ஆறு
அப்டிங்ளா அப்ப உங்க ஊர்ல தண்ணி பிரச்சனையே இருக்காதுங்க தோழா அப்டிதானே
காவேரி ஆறுலயு தண்ணி பிரச்சன இல்ல இருக்கு எப்டி சொல்றீங்க தண்ணி ப்ரச்சனதா மிகப்பெரிய ப்ரச்சனயா இருக்கு
என்னங்க தோழா இப்டி சொல்லிட்டீங்க பக்கத்திலே காவிரி ஆறு அச்சச்சோ நா காவிரி ஆறு பக்கத்துல இருக்குன்னு சொல்லவுமே உங்களுக்கு தண்ணி ப்ரச்சனையே இருக்காது ஃப்ரெஷா மீன் புடிச்சு நீங்க செஞ்சிக்லா அப்டின் நா நெனச்சுட்ருக்கே